ஹலோ
ஆ வணக்கம் தோழி
வணக்கம்ங்க சொல்லுங்க ஆ சொல்லுங்க வணக்கம்ங்க நல்லாருக்கீங்ளா
பேசுங்க
ஆ கேக்குதுங்ளா பேசிட்தா இருக்கே
ஹலோ
ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா
ஆ பேசுங்கங்க பேசவே மாட்றீங்க
பேசிட்டுதான இருக்கே நானு கேக்குதுங்ளா உங்குளுக்கு இப்போ
ஆ இப்பதா கேக்குது பேசுங்க அ
ஆ ஓகேங்க என்ன நடிகர் புடிக்கு உங்குளுக்கு
எனக்கு அப்டிலா இல்ல பாப்பே அவங்களோட ஆக்டிங் மட்டு அவ்ளோதா ஆனா அவ்ளோக்கல்லா அந்த நடிகர்லா புடிக்கு அந்த மாரி அல்ல எல்லா படமு பாப்பே அவ்ளோதா இந்த நடிகர்தா புடிக்கு அந்த நடிக புடிக் எல்லா அப்புறோ எல்லா படமு பாப்பே என்ன படோனா எல்லா லாங்வேஜ் படமு பாப்பே தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் ஹலிவுட் ஹாலிவுட் படோதா நறைய பாப்பே அப்புறோ மலையாளோ நறைய பாப்பே அந்த படோலா நல்லாருக்கு
புடிக்குங்க ஹாலிவுட் மூவிலலா என்னமாரி புடிக்குங்க
ஆ பேய் படோங்க அப்புறோ வந்து இந்த கொஞ்சோ
சர்வைவல் மூவீஸு
ஆ க்ரைம் கண்டு புடிப்பாங்கள்ல கொலைலா அந்தமாரி படங்கலா
யே சேரி சேரி சேரிங்க நானு அந்த மாரிதாங்க எனக்கு அந்த மாரி மூவீஸ்னா ரொம்ப புடிக்குங்க ஹாரர் மூவீஸு த்ரில்லரு சர்வைவலு
ஆ
இந்த உலக அழியறது டிசாஸ்டர் மூவீஸு இந்த மாரி எல்லா ரொம்ப ரொம்ப ரொம்ப புடிக்குங்க
ம் தெறியானி படமு புடிக்கு ரொம்பையு இப்ப கொழந்தை இருக்க அ கொழந்தைங்க வீடல இருக்கனால அதிகமா வந்து இப்ப வந்து அவங்களுக்காண்டி வந்து த்ரீ டி படம் ஹாலிவுட்ல எதா திரீடி படம் போட்டாங்கனா அ ஆ அந்த படத்துக்கு கூட்டு போவோம் குழந்தைகள் பாக்குற படங்க மாரி
அதேதான் நாங்களும் அதேதான் அந்த மாரி தாங்க நாங்களும் அதே மாரிதாங்க
அந்த அவதார் அப்பறோ
புடிக்குங்க அந்த மாரிலாம் ரொம்ப விரும்பி பாப்பாங்க நாங்களும் அவங் அவங்களயே கூட்டிட் போவங்க நாங்களும் பாப்போங்க அப்பறோ அப்பற என்ன மாரி மூவிஸ் என்ன மாரி சாங்ஸ் புடிக்கும் உங்களுக்கு
ஆ சாங்ஸ்னா கொஞ்சோ மெலடி சாங்ஸ் அந்த மாரி புடிக்கும் அ எப்டி சொல்றது புடிக்கும் நல்ல ஓரளவுக்கு நல்ல படம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இந்த விஜய்யோட படத்துலலாம் ஒரு சாங் வந்து நல்லா இருக்கும் ஆ விஜய் வந்து கொஞ் சம் இதா கொஞ்சம் குறும்பு பண்ற மாரிலாம் இருக்கும்ல அ அது என்னாது பைரவால கூட ஒரு பாட்டு இருக்கும்ல கய் கீர்த்தி சுரேசுக்கு அவங்களுக்கு ஒரு பாட்டு கல்யாண வீட்டு இதுல இதுல அந்த பாட்டு அப் - அப்பறம் வந்து ம் அப்பறம் என்னாது நறைய பாட்டு இருக்குது இந்த மாலாக்கா மாலாக்கான்னு ஒரு பாட்டு இருக்கும்ல த என்ன படம் ரெக்கை ரெக்கைன்னு ஒரு படதுல
ஆமாம்ம்ம்மா
அது அப்பறோ விஜய்யோட படத்துலலாம் நறைய சாங்லாம் நல்லா இருக்கும் பாட் இருக் புடிக்கும் அப்பறம் பழைய படத்துல பாத்தீங்கனா கொஞ்சம் இந்த எயிட்டிஸ் வந்த படம்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த வித் ரஜினி படம் கமல் படம்லாம் மேல ஒரு பாட்டுலாம் நல்லா இருக்கும்
ஓகே ஓகே ஓகேங்க எனக்கு சிம்ரன் சாங்ஸ் ரொம்ப புடிக்குங்க
ஓ அப்டிங்களா
ஆ ஆமாம்மாங்க எல்லா பாட்டும் புடிக்கும் எல்ல அப்டி எல்லா இல்ல எல்லா பாட் ட அதே மாரி நைன்டிஸ்ல இருக்கிற எல்லா மூவிஸ் அஜித்துது சூர்யாது விஜய்து எல்லா படமும் பாத்துருக்கே அ ஃபேவ்ரேட் பாத்தீங்னா நறைய இருக்குது ஃபேவரைட் அப்டின்ல்லா சொல்ல முடியாது காதல் மன்னன் காதல் கோட்டை வாலி ரெட்ட ஜட வயசு
ஆ இது ப்ரேக்காய் ப்ரேக்காய் கேக்குதுங்க நெட்டு சரியா கிடைக்கலிங்களா
இல்லயே நல்லாதா நல்லாதா பேசுறீங்க கேக்குதா இப்போ கரெக்டா கேக்குதா
இப்ப கேக்குது இப்ப கொஞ்சம் முன்னாடி ரெட்டச்சடன் சொல்றக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஒரு மாரி சவுண்ட் வன்சு
சேரி சேரி சேரிங்க ஆ எனக்கு அந்த மார மூவிஸ் எல்லாம் புடிக்கும் அப்பறம் வந்துட்டு மே மாதம் திருடா திருடா படம் பாத்திருக்கீங்களா மே மாதம் படம் ஓகே ஓகே எனக்கு அந்த படமல்லாம் புடிக்குங்க மே மாதம்
இப்ப இப்பயும் நல்லா ஹிட் தான் அவரு படம்லாம் பாத்தீலாம் எல்லா காலக்கட்டத்துக்கும் செட் ஆக்குற மாரி இருக்கும் அந்த மேரிலாம் அதுல வந்து இந்த திருடா திருடா வந்து ஒரு மூ ஒரு பாட்டு இருக்கும் ம் ரெண்டு மூணு ரெண்டு பாட்டே நம்ம
கீ அது இந்த சாங்கு அப்பறம் வந்து அ வீரபாண்டி கோட்டையில வீரபாண்டி கோட்டையில சாங்கு
ம் ஆமா ஆமா ஏ ஆர் ரகுமான் மியூசிக்கு தானா
எல்லாமே நல்லாருக்கு காதலர் தினம் காதல் கோட்டை எல்லாமே
க்யு அதுல இருக்க எல்லா பாட்டுமே புடிக்கு காதல் கோட்டைல வந் து ஒரு பாட்டு ஆ ரெண்டு ரெண்டு மூணு பாட்டு புடிக்கு அப்பறோ அப்பறோ வந்து இந்த விஜயோட படத்துல வந்து இந்த மெரிசல்ல புடிக்கு அப்பறோ இந்த பைரவால அப்பறோ உன்னோறு படோ என்னமோ ஒரு படமே இந்த சோனியா இதுல காஜல் அகர்வால் விஜய் நடுச்சுருப்பாங்கள்ள
யாராராருங் ஆமா ஆமா ஆமா துப்பாக்கி துப்பாக்கி படோ ஆ ஆ
ஆ ஆ அந்த பா அந்த படத்துல எனக் புடிக்கு அப்பறோ வந்து இந்த மோகன்லாலு விஜய் ஒரு படொ நடுச்சுருப்பாங்க அது என்ன படங்க ஐயோ பேர்லா எனக் இந்த
சிவா சக்தி சிவ சக்தியா சம் திங்
ம் படொ பேர் வந்து வேற எது ஜெல வரு
ஆ ஹ ஆனா அவ அதுல வந்து சக்தி சம்திங் வரு சிவசக்தி சம்திங் எதோ வரு ஆமா தெரியு தெரியுங்க
ஆ அதுல ஒரு நல்ல சாங்லா இருக்கு அதுல வெரசா போவைல ஒரு சாங் இருக்கு பாத்தீங்களா அந்த பாட்டு ரொம்ப புடிக்கு இப்ப என்னோட அடிக்கடிக்க கேப்பே பாக்கறக்கு நல்லாருக்கு நல்ல கொஞ்சோ காமடியாவு இருக்கும்ல
அ விஜய் ஃபேன் போல எனக்கு இல்ல இல்ல இல்ல இல்ல நீங்க பேசுறது பாத்தே எனக்கு அப்டியே தெருஞ்சுருச்சு அப்டியே வி
இல்லங்க அது இல்ல விஜயோட படோ நா அதிகமா பாத்தது இல்ல பாட்டு பாட் ட்டு நெறைய கேட்டு பாத்துருக்கே விஜயோட படோ அவ்ளோகா ஒண்ணு ரெம்பயு நல்லா மாக மே நெறைய படம்லா பாத்தது இல்ல ஒரு கால் வாசி படோ பாத்துருப்பே அவெ நடுச்சதுல்ல இந்த சாங்ஸ்ல்லா பாப்போம்ல நெறையா அந்த கார்ல போம் போதல்லா ம் கார்ல ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ணு போல்லா குத் சாங் கேட்டு போவோம்ல அ யூடியூப்ல வந்து இதுல வி அ க கார்லயே இந்த இது இரும்ல வீடியோ இருக்கும்ல அது ஆன் பண்ணிட்டு பாத்துட்டு போவோல ரொம்ப லாங் ட்ரைவ் பன்னும் போதே அப்ப இந்த பாட்லா நாங்க கலெக்சன் வச்சுருக்கோ அப்ப படோ அது அது வந்து படொனா நெறைய பேரு வந்து சொல்ல தெரியாது பாட்டுதா அதாதா பாட்டா சொல்லிட்டு இருந்தே
நாங்க அந்த மாரி இல்ல நாங்க கார்ல போம்போது இந்த ஏ ஏலோ தில்லேலோ அப்டின் சாங் இருக்கு தெரியுங்களா அந்த சாங்கு அப்பறோ வந்துட்டு ஆ இது இந்த சாங்கு யாரு அந்த சாங்க்கு
ட்டு கேட்டுருக்கங்க அந்த படம்லா நெறைய மறந்துருவே அது எனக் படோ அதிகமா பாத்தாதா நம்மளுக் தெரியு தமிழ் படோ அவ்ளோக்காவு இப்பல்லா பாக்குறதே இல்ல அது க காலேஜு படிக்கும் போது அவ்ளோக்கா எங்க வீட்ல படோ பாக்க விட மாட்டாங்க ஸ்கூல் படிக்கும் போது அவ்ளோக்கா படமே பாக்க வுட மாட்டாங்க வீட்ல சீ டி
குக் வித் கோமாளில இவெ ஆங்கர் தெரியுங்களா ஆங்கர் யார் சொல்லுங்க குக்குவித் கோமாளி பாப் ஆ நாள இது பாப்பீங்களா அதுல ஆங்கர் தெரியுமா ரக்க்ஷன் ரக்க்ஷன் ரக்க்ஷன் தெரியுமா
பெயர் ஏற சேனல் மாத்தும் போது பாத்துருக்கங்க அது எனக்கு போர்ரா போரடிக்குர மாரி
ஓகே ஓக் இல்ல ஆங்கர் ரக்க்ஷன் தெரியுமா குக்வித் கோமலில ரக்க்ஷன் ஆ ரக்க்ஷன்னு அல்ல படத்த அந்த படத்துல நடிச்சிருப்பா அந்த பாட்டு வந்து அவங்க கோவா போவாங்க சொல்லி‌ அவுங்க ஹீரோமு ரட்சனுமூ அப்பறோ ஒரு ஹீரோயினு அவ ஃப்ரெண்டு நாலு பேர் போவாங்க கார்ல போவாங்க அந்த சாங்கு அப்பறோ வந்துட்டு நயன்தாரா சாங்ஸு அந்த மார் கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக்கற மாரி சாங்ஸ் தெல்ல கொஞ்சோ ஆக்டிவா இருக்கறது அந்த மாரி போட்டு போவோ நாங்க அந்த மாரி பாட்டு பாடிட்டே ஜாலியா போவோ
ம் நாங்களு நறையா பா இது ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ணும் போது இந்த மலையாள சாங்லல்லா நெறைய பாட்டு நல்ல பாட்டா இருக் போ அது கேப்போ அப்பறோ ஹிந்தி நெறையா ஹிந்தி சாங் நறைய பாப்போ அப்பறோ ஹஸ்பண்ட் வந்து ஹிந்தி நல்லா ஃபுளுயன்சியா தெரியு இது பண்ணுவாங்களா பேசுவாங்களா நார்த்துல ரொம்ப நாள் இருந்தாங்க ஹிந்தி சாங் நறைய கேப்பாங்க தமிழ் படங்கல அவளக்கா அவரு பாத்ததுல்ல
அ என்ன ஒர்க் பண்றாங்க
அவங்கள ஃபஸ்ட் சாஃப்ட்வேர் லைன்ல இருந்தாங்க இப்ப வந்து ஓன் பிசினஸ் பண்ணீட்டுருக்காங்க
சேரி ஓகே ஓகே ஓகேங்க அ
அவுங்களுக்கு வந்து ஹிந்தி சாங்கு சின்ன வயசுலந்து ஹிந்தி படமு ஹாலிவுட் படோதா அதிகமா பாத்துருக்காங்க வீட் விஜய் படலா பாத்ததே இல்லையமா அவளோகா அவங்க விஜய் அஜித் படம் லா ஆமா அ நைட்டீஸ்ல பாத்திங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்கூல்ல தா ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்களா அப்பைலா பாத்தீங்கன்னா நறைய இந்த ஹாலிவுட் படமு இந்த அப்பறோ ஹிந்தி படம் இருக்குல்ல அந்த படங்க தா நறைய எல்லா ஐடிஸ் பேருன் சொல்லுவாங்க
அ ஹ அப்படியா அந்த இதுல அது அதெல்லா எங்க அப் பாக்கு தா செட் ஆகுங்க எங்க அப்பாக்கு ஹிந்தி படமெல்லா அவ்லாக் நர்லா தெரியு அந்த மாரியெல்லா எங்க அப் பாதா பாப்பாரு அமிதாப் பச்சன் படோ ஐயோ எங்
அமிதா பச்சன் படம்லா இல்ல எங்க வீட்டுகாருக்கு அவ்ளோ வயசுலா இல்ல அது எங்க அப் பா ஏஜ் ஆளுகளுக்கு தா எங்க ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு பின்னாடி வந்து ஈரோன்லா இருக்காங்களா அவுங்க அ எல்லா படமு அந்த காலக் கட்டத்துல இருந் இதே இந்த காலகட்ட வரைக்கு எல்லா படமு நெறைய பாத்
அ ஆஹா செரி சேர் செரி
எங்க அப்பாவுக்கு இந்த பழைய படம் இருக்குல்ல ஹிந்தி படத்துல ஹிந்திக்கு நார்த் இந்தியன்ஸ் படோ அதா இந்த அமிதாப் பச்சன்னு அப்பறோ ராஜேஷ் கண்ணா அப்பறோ வினோத் அவங்க அவங்களோட படம்லா நெறைய பாத்துருக்காங்க
இப்போவு அதே மாரிதாங்க
எங்க அப்பாவது நார்த்துல இருந்தாங்க ரொம்ப நாளு எங்க அப்பா நார்த்துல ஒர்க் பண்ணாங்க ஆர்மில இருந்தாங்க டிபென்ஸ்ல இருந்தாங்க அதனால வந்து அதிகமா வந்து அங்க வந்து ஹிட்டான படம்லா போட்டாங்கன்னா பாக்க போவாங்கலாமா கோட்டர்ஸ்ல இருக்கு போது எங்க அம்மா எங்க அப்பாவோ அப்ப
ஓகே ஓகே ஓகேங்க சேரி சேரி சேரி செரிங்க அப்றோங்க அப்றோ
அப்பறோ உங்களுக்கு மறக்க முடியாத ஹாலிவுட் படோ எதா சொல்லுங்க
மறக்க முடியாது அப்டினல்லா இல்ல எல்லா சர்வைவல்ஸு புடிக்கு ரொம்போ புடிச்சது அப்டின் சொன்னீங்னா டூ தௌசண்ட் டுவல் மூவி புடிக்கு அப்றோ வந்துட்டு சர்வைவல் சர்வைவல்ஸ் மூவி வ் அ ஆரர் மூவி விட சர்வைவல்ஸ் மூவி தா ரொம்போ புடிக்குங்க எனக்கு
எனக்கு வந்து இந்த ச கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பட ரொம்பையு மறக்க முடியாத படோ இந்த அலெக்சாண்டர்ன்னு ஒரு படோ இருக்கு கிலரிட்டன் ஒரு படோ அப்பற வந்து அதுக்கு முன்னாடி
மூவி விட இந்த மாரிதா பாப்பாங்க எங்க வீட்டுக்காருக்கு அத திரில்லரு கிரைமு இதெல்லா ரொம்போ புடிக்கு எனக்கு புடிக்கு பட் அது வந்து தமிழ்ல பாக்க புடிக்கு அ இங்கிலீஷ் டப்பு அந்த மாரி இருக்கும் போது புடிக்காது எனக்கு இந்த ட்ரயின் புலட் ட்ரயின் எஸ்போஷன் இந்த ட்ரயின் எக்ஸ்ப்லோஷன் ட்ரயின் டு பூஷன் இந்த மாரியோ புடிக்கு ஆ அந்த மாரியு புடிக்கு அப்பறோ இந்த க்ரோகடைல்ஸ் மூவிஸு அப்றோ இந்த ஷார்க் மூவிஸு அந்த மாரி புடிக்கு
ஆ அப்பற வந்து நா வந்து தபா கலர்ஸ்ன்னு ஒரு படோ அந்த கல்யாண்த்துக்கு முன்னாடி ஒரு
ஆ செம்ம செம்ம அது அதுஹு அது புடிக்குங்க சம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கங்க ஐயோ அந்த தவளைலியே அந்த வெஷோ எல்லா எடுப் ப்பாங்க தவளைல வெஷ்
ஆ ஆ ஆமா ஆமா அதா அந்த படத்த நாலு தடவ பாத்துருக் இப்ப கூட டிவில ஸ்டார் அடிக்கடி போடுவாய்ங்க பாத்துட்ருப்பே
அது ஏன் கேக்குறீங்க என் பையன எப்டியாவது அந்த படம் பாக்க வெக்கோனு அப்டின் சொல்லிட்டு நெனப்ப ஆனா பாக்கவே மாட்டான் அவனுக் படமே புடிக்காதுன்பா ஆனா பட் எனக் கு ரொம்போ புடிக்கு அது ப எப்டியாவது பாக்க வெக்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு
இல்ல அது அப்ப அது கல்யாண்த்துக் முன்னாடி நா பாத்தே காலேஜ் எல்லா படிச்சிட்ருக்கும்போது அப்ப அந்த பட இன்ட்ரெஸ்ட்டா இருந்தது இப்ப ஒரு ஒரு எந்த படமே ஒரு பட ரெண்டு தடவ பாத்த அதுக்கு மேல பாத்தா போரடி
அஹ் ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
எங்க பையன்லா அத பாக்கவே மாட்டா அதல்லா ஒரு படமா
ஷெரி ஷெரி ஷெரி இது கால் கட்டாயிட்ச்சுனா நீங்க கால் பண்ணுங்க வெயிட் பண்ற ஆப்லயே
ஆ சரிங்க ஓகேங்க
அடுத்தது வந்துட்டு நம்மோ டூர் பத்தி ஓகே டூர் பத்தி இது பண்ணுவோ டூர் பத்தி டிஸ்கஷன் பண்ணுவோ
ஆ அடுத்த நேப்பில்
ஆ